ஹலோ
ஹலோ
அக்கா வணக்கோங்கா
வணக்கம்ப்பா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க எல்லா நல்லாருக்காங்கம்மா
சாப்ட்டீங்ளா
நானு இப்ப காஃபி மட்டு முடிஞ்சுது நைட்டு சாப்பாடு இன்னு சாப்பில்ல
செரி செரிங்கா நைட்டுக்கு என்ன சமையல்கா
நானு ம் மத்தியானோ முருங்ககா சாம்பார் செஞ்சே அதுக்கு ஆ ஆ தோச ஊத்தலானு இருக்கே அத மட்டு மதியானோ வெச்சிருந்த அது இப்ப இல்ல அதனால தோச
தோச ம் ம் சூப்பருக்கா
நீங்க
தில் நா வந்து கே அந்தன கோதும தோச இருக்குலக்கா காதுல அட மாறி செஞ்சு
ஆ
அ கோதும அந்த இதுல வந்து அதுக்கப்பறோ வந்து கேரட்டு வெங்காயோ பச்சமெளகா அ இதெல்லா அரிஞ்சு போட்டு அப்டியே மாவுல கொட்டிருவே அப்பறோ தோச மாறி ஊத்தி தக்காளி சட்னி சாம்பாரு ரசோ தயிரு
ஓ நல்லா இருக்கும்டா எனக்கு கோதும தோச ரொம்ப புடிக்கு
புடிக்குமா எனக்கு மந்தமா இருக்குனால புடிக்கவே புடிக்காது நா இவருக்கொசர தா செய்யறதே
எனக்கு புடிக்கு
செரி செரி வாங்க சாப்புடுவீங்க அப்பனா வாங்க சாப்புடுவீங்க
ஆனா நா ரொம்ப தூரோ வரணுமே
செரி செரி அதுக்குள்ள தோசயே ஆறிரு
ஆறிடுமா காஞ்சிபோய்ரு
செரிக்கா பரவாலகா மழ வர மாருக்கு என்னங்க்கா
பண்டிகையெல்லா இருந்துச்சே முடிஞ்சிச்ச
ஆ எல்லா கம்ப்லீட் ஆயிருச்சுக்கா
சரி சரிப்பா
இன்னொன்னு நம்மளா வச்சக்கிட்டாதா பண்டிகைன்னு ஒன்னு
ஆ ஆ
ம்
இங்க மழலா இல்லப்பா வானோ ஒரு மாரி அப்டியே மூடிட்ருக்கு மூடிட்ன்னா ரொம்ப கூட கெடையாது மீடியமா காத்து இல்ல ஒண்ணு இல்ல அப்டியே நார்மலா இருக்கு அங்க
இங்கயு வந்து காத்து கொஞ்ச அதிகமா அடிக்குது மழ வர மாரி தெரியல ஆனா ஆனா எங்க ஒரு ஸ்டாரே காணோ
ஓஹோ
ஒண்ணு கூட இல்ல
இங்க லைட்டா ஒரு ரெண்டு மூணு எண்ணலா நாலு அஞ்சு நாலு தா தெரியுது அவ்ளோதா ஆமா சுத்தி எண்ணுனதா நாலே ஸ்டார் தா தெரியுது எண்ணி சொல்லிட்டே
அப்டிங்களா நிலா தெரியுதுங்களா
நிலாவே இல்லப்பா நா பாத்து ரொம்ப நாள் ஆனா மாறி இருக்கே எங்க ஊர்லல்லா ம் ம்
பாருங்க நா அதுக்குள்ள நா தெரிவே பாருங்க
நிலா குள்ளயா
ஆ
அடட இரு நல்லாவே எங்க ஊர்ல தெரில தெரிஞ்சா நா பாப்பே கண்டிப்பா
அதா அந்த மேகம் போட்டு மூடி வச்சிருக்கு
நேத்து அப்படிதா ஏ ஃப்ரெண்டு சொன்னா அம்மாவாச பௌர்ணமின்னு சொன்னோ அவ என்னா சொன்னா ஏ வீட் எது பௌர்ணமி வந்திருக்கு நிலா பாக்கணு அப்டின்னு எதோ சொல்லும் போது நீ என்ன பாத்தாலே நீ நிலாவ பாத்த மாரிதா அப்டின்னு சொன்னா அதுக்கு நா சொன்ன பௌர்ணி அமாவாசயை பாக்கணும்னு நனைச்சாதா நா வந்து உன்ன பாப் ப்பே நா இப்ப நினைச்சது பௌர்ணமின்னு ஒரு காமெடி பண்ணிட்டே அவளு குலுங்கி குலுங்கி சிரிகிறா
ஹ
அதுல அவதா அதுல மொக்க வாங்குறா அவளதா கிண்டல் பண்றேன்றது தெரியு இருந்தாலு அவளுக்கு சிரிப்பு தாங்க முடில
என்னக்கா வாரி கட்டிட்டு போறோ ஒவ்வொன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷந்தாக்கா
ஆமா
ஆ இந்த சந்தோஷத்துக்காக தான நம்ம ஏங்கிட்டு இருக்கோ எனி டைமு ஒரே மாரியே இப்போ ஒர்க்கு இருக்கு சிலதுல வீட்லயு டென்ஷன்லயு இருப்போ சின்ன சின்ன சந்தோஷத்தத்தான எதிர்பாக்குறோ வேற என்னத்த எதிர்பாக்க போறோ என்ன ஓ ம் வாழ்றது ஒரே ஒரு டைம்தா வாழ்க்க வாழ போறோ
ஆ ஆ
என்னக்கா சொல்றீங்க
நானு ஃபர்ஸ்ட் எல்லா அப்டிதா இருந்தே எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குல்லா பெருசு பெருசா சண்ட போட்டுட்டு எனக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆயி ஏன்னா என்னோடது லவ் மேரேஜ் வேற அப்டி யாரு இல்ல அப்டின்ற ஒரு ஏக்கோ இருந்துட்டே இருந்தது அப்பறோ நாளாக நாளாக நானே எல்லாருகிட்டயுமே பழக ஆரம்பிச்சே ஓரளவுக்கு ஃப்ரீயா எல்லாருமே இருக்காங்க அட ஜாலியா இருந்துட்டு போவோ
ஆ ஆ நீங்கனாவது அப் டி இருந்தீங்க நான்ல எது சொன்னாலு அழுக ஆரம்பிச்சிருவே பயப்படுவே ரொம்ப பயப்படுவே
ம்
சத்தியமாக்கா எதுக்கெடுத்தாலு பயப்படுவே ஆனா ஏ வீட்டுக்கார வந்து கொறை சொல்லலக்கா நல்லவர் தா ஆனா வந்து ரொம்ப பேசிட்டே இருப்பாப்டி அதுதா கஷ்டமா இருக்கு ரொம்ப நல்லவரு என்னய விட் டே குடுக்க மாட்டாருக்கா எவ்ளோ ஃபர்ஸ்ட் ஸ்டாரிங்ல இப்போ ட அதாவது டிவர்ஸ் வரைக்கு போயிருச்சி எங்களுக்கெல்லா லைஃபு
ம் ம்
ரெண்டு மூணு டைம் எழுதி குடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாரு போலீஸே கன்வர்ஸ் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோ மேடம் நானே இவ வீட்ல இருக்கே என்னிய பாத்தா அப்டி சொல்ல அப்பறோ ரெண்டு பேத்தையு சிரிச்சு தாட்டி விடுறாங்க வெளிய நா என்னங்க மேடம் பண்ணே எனக்கு தெ போலீஸ் ஸ்டேஷனே எல்லா குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு பேசிட்டாப்டி இவரு ஏமா இப்பேற்பட்ட வீட்டுக்கார விட்டுட்டு நீ போய் டைவஸ்க் அப் ளே பண்றியே கொஞ்ச நாது அறிவு இருக்காதுன்னு என்னிய திட்டி அம்ச்சி விடுறாங்க மேடம் இவ்வளவு நடிப் புங்க மேடம் அப்டின் அத சொன்ன அவங்க ஏத்துக்கவே மாட்டேன்டாங்க
ம்
பண்ண தப்பு பூற எம் மேல திருப்புன மாரி திருப்பி விட்டுடாப்டி
நானு இதேதாப்பா பண்ணுவே நெறைய முற போலீஸ் ஸ்டேஷன்க்கு கூட்டிட்டு போயிருக்கே அங்க போனா சமாதானப்படுத்தி ரெண்டு பேரயு ஒன்னா வண்டில ஏத்திவிட்டு நேர ஹோட்டலுக்கு போற அளவுக்கு பேசி வச்சிடுவாங்க
ஆ அப்டிதாக்கா எனக்குமே ஆயருச்சி வெறித்தனத்துலயே போனே எப்டியாவது ஒரு உள்ள தள்ளி அவ ஏனா எது சொன்னாலு அவ்ங்க அம்மா பேச்ச கேட்டுட்டே இருந்தா எப்டி
ம்
அதுனால போனா அவ்ங்க என்ன சிரிச்சு அனுப்சுட்டு இப்பேற்பட்ட வீட்டுக்கு வர வச்சிட்டு மேடம் அந்த அவ்ங்க இன்ஸ்பெக்ட்ர் அம்மாவே மாத்திரளவுக்கு பேசிட்டாருக்காங்ன்றே கன்வின்ஸ் பண்ணிட்டாப்டி அப்புடி நடந்துருச்சுக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தன அடி வாங்கிட்டு நம் போய் பெருகு பெலூட்லே அடிச்சு போட்டாருக்கா எனக்கு வா ஒன்னு இல்ல சின்ன சி சீன் தா நக ஒ பணத்த வாங்கிட்டாங்கனு கோவத்துல இது கூத்து இப்டி கட்ட முடிய்லயே என்னது கொண்டே நீங்க அம்மாட்ட கொண்டோய் குடுத்துட்டீங்ளே பணத்தக் கொண்டோய் குடுத்துட்டீங் யாருக்கா இருந்தாலு ஏக்கா எ வீட்ல எ நகைய கொண்டோய் குடுத்ததுக்கு யாருக்கா இருந்தாலு கோவ வருமாக்கா வராதாக்கா
ஆமா
என்னைய கேக்கனுமிலக்கா ஒரு வார்த்தனாது
ஆ
என்னை கே க்காமயே எங்க அம்மாட்ட கொண்டோய் எ நகைய நாலு பவுணுக்கு கொண்டோய் கழட்டி கொண்டோய் குடுத்துட்டாப்டி வீட்ல இருந்தத
ம்
எப்டி இருக்கு நீங்ளே சொல்லுங்க
அதுக்கு நா கூப்ட்டு அவ்ங்க அம்மாவ திட்ன ஏங்க ஒங்க வீட்ல நக போட்டங்ளா எங்க வீட்ல நக போட்டது நீங்க எதுக்கு இப்டி கொண்டோய் குடுத்துட்டீன் சொல்லி திட்ன
ம்
அதுக்கு வந்து என்னை கோவத்துல ப அவ என்ன சொல்லி்க்குடுத்தாங்ளே தெர்ல வந்து பெல்ட்ட கழ்ட்டி அடி அடினு அடுச்சிட்டாப்டி ஆத்தர தாங்க முடியாம் போய் கேஸ் குடுத்துட்டே இதுதா நடந்தது வேற ஒன்னு நடக்கல
ஆ ஹா
அப்றோ பேசுனதுக்கு அவ்ங்க என்ன சொல்றாங்னா ஓ மேடம் அப்படியெல்லா இல்ல மேடம் இவ்வளுக்காக நானு எறங்கி இவுங்க வீட்ல போய் இருக்கிற மேடம் அவ என்னய ஒரு மனசியாக் கூட மதிக்க மாட்டிக்குறா ஆச்சா போசான் பேசிட்டே இரு அவரு அந்தப்ப சார் இருந்துட்டு இப்பேற்பட்ட வீட்டுக்காரு கெடைக்கவு நீ குடுத்து வெச்சிருக்கோணு அப்டின்ட்டாரு எந்த பழக்க இல்ல ங்க வீட்லதான் இருக்காரு அப்ற என்னமா அப்டின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனே காமெடியா போயிருச்சு
அது நம்ப புருஷ என்ன பண்ணாலு உங்க வீட்ல இருந்துட்டு பண்ணாங்கனா அப்ப புருஷ மேல தப்பில்லன்னா அர்த்தமாயிடு தெரியுமா ஏனா இங்கயு ஒரு ஃப்ரெண்டுக்கு எங்க இதுல அப்டிதா நடந்திருக்கு பொண்டாட்டி நெறைய கொடும பண்ணாலுமே அது அவ்ங்க மேல தப்பே வராது அந்த மாதிரி ஒரு இது வரு
ஓ இதுக்கு இவரு வந்து அவிங்க வீட்ல இருக்குற மாரிதா எங்களையு ட்ரீட் பண்ணுவாரு
ம்
நா அ நான் வந்து ஏ எங்க வீட்ல இருக்கிற மாரினில்ல அவங்க வீட்ல அவர் இரு க்குற மாரிதான் இன்ன வரைக்குமே ட்ரீட் பண்ணுவாரு நானா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கன் முன்னையில ரொம்போ கோவ் வரு இப்போல்லாம் டேக்குடீசினு திட்டிக்கிட்டே இருப்பாரு எனோ திட்டிடனா அவ்வளோதான கம்னு இருங்க ரெண்டு வார்த்தர் லவுடா பேசுவ கெட்ட வார்த்த பேசமாட்டேன் ரெண்டு திட்டு திட்டுவேன் எறும மாடு உனக்கு அறிவு இருக்கா அப்டின்னுல்லாம் திட்டுவேன் அப்பறோ பழகிருச்சு அதுவே எனக்கு ஏனா ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லு இப்டி திட்டு வாங்கிட்டு இவ்ளோவு பேசிட்டு இருக்காரு ஏன் நி இப் எழுதி குடுத்துருவேன் எழுதி குடுத்துட்டு யாருட்டக்கா நான் யா திட்டனாலும் புடிச்சட்டாலும் அவருதான் என்னய பாக்குறாரு
ஆமா
வேற யாருக்கா என்ன வந்து பாப்பா
ம் நாங்களு அது மாரிதான் எவ்ளோ சண்ட புடிச்சாலும் கட சில ரெண்டு பேரும் ஒண்ணாயிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு நம்மதான் என்னதான் அடிச்சுக்கனாலும் புடிச்சுங்கனாலும் எனக்கு அவரு தான் பாக்கணும் அது ஏமேலயும் பாசமே இல்லாத மாரியே இருந்தாரு ப்பா ஒரு முறை என்னாச்சு கால் உடஞ்சுது எனக்கு ப்ராக்சர் ஆயி அந்த டைம்ல தான் என்ன கூட்டிட்டு போய் அமா அவுங்க யாருமே எனக்கு பேசுரதுக்கு இல்ல பட் அந்த சுச்சுவேஷன்லயும் ஆ மத்த நாள்லல்லாம் என்னாதான் நம்ம சொல்ற வேலய செய்யாம இருந்தாலும் வீட்ல இருந்துட்டு சமச்சு குடுத்து எல்லா வேலயும் பாத்துட்டு என்ன தூக்கிட்டு போயி தான் பாத்ரூம்லயே விடனு அதாவது புடிச்சி புடிச்சிட்டாவது கெட்டியா ஒத்த கால்ல தான் நா நடக்க முடியும் ஒரு கால கீலயே ஊனக்கூடாது பிராக்சர் ஆயிடுச்சுன்னா தெரியும்ல
சேரி சேரி ஆமாக்கா
அந்த மாரி நேரத்துல அப்டி பாத்தாங்க எனக்கு தண்ணி குடுக்கறதுலருந்து உக்கார்ந்த எடத்துலயே அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கினே இவங்க நம்மளால முடியுன்றது அதுனால தான் நம்மள இவ்ளோ பேசுறாங்கன்னா முடியலைன்ற பட்சத்தில் பாத்துக்கிறாங்களே
ஆ நானு உணர்ந்தக்கா எனக்கு கொளந்த பிறந்து சிசேரின் தான்க்கா அலேக்கா வெயிட்ல்லாம் விழுல நானு ரொம்ப மீடியம் இப்போ நாப்பத்தஞ்சு கிலோதான்கா இருக்கறே அப்போ ரொம்ப வீக்கா இருந்தே அலேக்கா தூக்கி கொண்டு சிசேரின் எடத்துல கொண்டு போய் போட்டு என்னய கொண்டாந்து கீல இறக்குட்டாரு அந்த நிம் அந்த தருணத்துல என்னால மறக்க முடியாது அப்புர எங்க அப்பா இறந்த போது எவ்ளோ அடிச்சாலும் கடைசி வரைக்கும் நா உன்னய விட்டுட்டு எங்கேயுமே போமாட்டே நா இருக்கிறே பாப்பா அப்டின்னு சொன்னாரு பாரு அந்த அந்த நிமிஷம் இல்ல யா யார் க்கா சொல்லுவா அதனாலவே இப்பெல்லா முன்ன ரெண்டு கோ வரும் ஆனா இதெல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறே என்னதா இருந்தாலு அவருதாக்கா நம்மள பாக்குறாரு எங்க வீட்டு கடனை யாருமே அடைக்கலக்கா வீட்டு பத் திர வந்து கொஞ்ச கடன்ல இருந்தது என் நகை எல்லா கொண்டே அடச்சி மீட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா ப்படிப்பு வீட்டு பத்திரத்த எல்லா திருப்பி குடுத்துட்டாரு
ஆ ஆ ஆ
அவர்தாக்கா அடைச்சாரு டிவி இல்ல டிவி இல்லா ம்ந்துது ஃபிரிட்ஜ் இல்லாம இருந்துது எல்லாமே அவுர் தா வாங்கி குடுத்தாரு எங்க வீட்ல இவ்ளோ செடி ச்சிருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா முழுக்காடா இருந்துது அவரு தான் வந்து கிளீன் பண்ணிவுட்டு எல்லாமே பண்ணி செடி வச்சு பராமரிச்சி கரெக்டா மெயின்ட்டன் பண்ணிட்டு இருக்காப்டி
பரவால்ல
இதே வேறவுங்க யாராது பண்ணுவாங்களாக்கா பண்ண மாட்டாங்கள்ல
செரிம்மா என்னோட ஃபோன எடுத்து பேசனதுக்கு ரொம்ப நன்றி நா திருப்பியு இன்னொரு இதுல பேசுறே சரிங்ளா
ஆ கண்டிப்பாக்கா
செரி